ஆஹ் வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா
தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே ரெண்டு பேரு ஒரு எடத்துல இருக்கறீங்களா
ஆமா தோழி ஆம தோழி ஒரே அலுவலகத்தில விலவ இருக்கிறோ தோழி ஆமா தோழி ஆமா தோழி
ஆ சரி சரி அ இப்போ இப்போ நம்ம எத பத்தி பாக்க போறோ அப்படின் பாத்தீங்கன்னா இப்ப அந்த இலங்கை செயலர்க்குல அதிக அளவுல போதை பொருள் அதிக அளவுல இருக் குல்லையா சோ அத பத்தி அ அது இருக்கக்குடைய நன்மைகள் மற்றும் அதனுட தீமைகள எ ஐன்னால இந்த படொ க்கும் அதிகமானது அப்டின்றது பத்தி நம்ம விரைவான நல்ல விரிவா நல்லா பாக்லா சரி
சரி
இப்ப அந்த காலத்துல அப்டின் பாத்தீங்கன்னாக்கா
ஆ
போதை பொருள் அப்டின்றது வந்து பெரிய அளவுல புழக்கத் துல இல்ல அப்டின் தா சொல்லணு ஏன்னா ஆ அப்பல்லா வந்து வேலை செஞ்சுட் வேலையோட சுமை அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வந்து அந்த பணங்கள்லா இருக்கட்டும் தென்னங்கல்லா இருக்கட்டும் இது போன்ற ஒரு வகையான ஒரு பா பா மதுப்பானங்கள லா வந்து அறிந்திருக்காங்க அந்த காலத்துல அது அதாவது வேலைக்கு போய்ட்டு போய் வயல்ல வேல பாக்குறோ நமக்கு வந்து உடல்க்கு அசதியா இருக்கு கலை ப்பா இருக்கு அப்டின் சொல்லி அது அந்த ஒரு காரணத்துக்காக தா அப்ப பயன்படுத்திருக்காங்க ஆனா இப்பொழுது அ பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் அடுத்தது ஆ தொடர்ச்சியா வந்து அது எ இருந்தா தா வாழ முடியு அப்டின் சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்ருக்காங்க அப்டின் தா நா நெனக்கிற
ஆ கண்டிப்பா தோழி
ஆமா இப்ப பாத்தீங்க அப்டின்னா க நா அந்த நூ இந்த மத இந்த மத பிரியர்கள் அப்டிங்கும் பொழுது போதை பழக்கத்துக்கு அதிக அளவுல வந்து இளைஞர்கள் வந்து மாறி டாங்க அ இதனால பாத்தீங்கன்னா இ அவங் அவங்களுடைய உடல்நிலைக்கும் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில தா இருக்குறாங்க அதே சமயத்துல அப்டின் பாத்தீங்கன்னாக்கா ஆ மற்றவர்களுக்கும் அது நெறைய இடையூறுகளாகத்தா இருக்கு அப்டி நெனக்கிறோ னா அப்பல்லா வந்து ஒரு காட்டுக்குள்ள அதாது யாரும் யாரும் புழங்காத எடத்துலதா போய் உக்காந்து அந்த தென்னங்கள்லா இருக்கட்டு பனங்கள்லா இருக்கட்டும் உக்காந்து அர அப்ப அப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பற்றை பாட்டி முன்னோர்கள் அது வந்து அ அப்போ அந்த தென்னங்களா இருக்கட்டும் அல்லது அந்த பனங்கல்லா இருக்கட்டும் அ அரந்தும் பொழுது அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆ ஒ எ குறிப்பாக பெண்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு ந இருந்தது ஏனா அது அந்த அளவுக்கு உடலுக்கு பெரிய அளவு ஒரு உபாதைகள் ஏற்படுத்தாம அ ஓரளவு ஒரு ஒ ஒடம்புக்கு ஒரு நல்ல உணவகம் அப்டின்ற ஒரு ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் ஆவது ஒரு நல்ல உணவகம் அப்டின்ற மாரியாதா இருந்தது இந்த அந்த பாகனொ ஆ அதுல பாத்தீங்கன்னா அந்த பதனி அப்டியெல்லாங் கூட எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அதுல பதனி அப்டி எல்லா பாத்தீங்கன்னா நம்ளுடைய ஊர்கள்ளமே ஒவ்வொரு தெருக்கள்லயுமே வந்து நம்மளுடைய அ வ பாத்தீங்கன்னா தலைல கொண்டு வந்து வச்சு விப்பாங்க சைக்கிள்ல எடுத்துட்டு வந்து விப்பாங்க அத சின்ன பிள்ளைங்க மொதக்கொண்டு வாங்கி சாப் புல்லா அப்டின்ற மாரி எல்லா இருந்துச்சு அப்டித்தானே தோழி ம் ம் தோழி
எனக்கு தெரிய கேக்குது பேசலா தாராளமா பேசிட்டே இருங்க நா கேட்டுட்டுதா இருக்க தோழி ஆ அதா மண்பானையில வந்து விப்பாங்க தோழி பாத்துரு நானும் வந்து பாத்துருக்கே இப்ப இந்த கோடை காலத்துல கூட கெடைக்குது தோழி
ஆமா செய்தது இப்ப கோடை காலத்துல கெடைக்குது அப்டின்னா அதெல்லா வந்து பதனி கீழ் நம்ம வந்து ஒரு கணக்குல எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அப்டீன்ற அ இப்போ எடுத்துட்டு வந்து நம்ம தெருக்கள்ல்ல நம்ம ஊர்ல கொண்டந்து குடுக்குற பதனி அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆ இன்னொறு அம்மா மார்கலா பாட்டி மார்கள் தா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஆனா அத அவ்வளோதொரு அருமை ம் வந்து இன்னு கொஞ்ச சாப்பிட்லாமா அப்டின்ற மாரி அவ அவளது ஒரு மனப்ப சுவையில நல்ல ஒரு சுவையாகவு இருக்கும் ஆனா இப் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்டின் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெலமையில இன்னிக் வி விற்கப்படல அப்படின்றதா உண்ம ஹே என்னன்னா சுவையும் இருக்க மாட்டேங்குது அதுல நெறைய சுண்ணாம்ப னோறு வகையான அ சுண்ணாம்ப வந்து கலக்கறாங்க தாகவு சொல்றாங்க
அதிகமான சுண்ணாம்பு மற்றும் வேதி பொருள்கள் வந்து அந்த கெடாம இருக்கணுங்கறதுக்காக
ஆமா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க இது என்ன காரணம் இது அப்பதாம்பட்டி யார் வேணாலும் சா அதாவது குழந்தைகள் சிறு வயது கொழந்தைகள் கூட அத சாப்பிடலாம் மாட்
ஆமா தோழி ஆமா தோழி
உள்ளதுக்கு நம்மளே இத சாப்ட்டா நமக்கே வந்து ஒடம்புக்கு தேவயில்லாத உபாதைகள் எது ஏற்படுத்திடுமோ அப்டின்னு
அது எப்டின்னா தோழி இன்னைைய காலகட்டத்துல என்னன்னா அது நல்லதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து அத பிரபலப்படுத்திட்டாங்க தோழி அதனால என்ன பண்றாங்க மக்கள் அதிகம் பேர் அத வாங்க போறப்ப அதுல என்ன பண்ணிறாங்க அவுங்க வியாபார நோக்ல வந்து அதிகமான வேதிப்பொருட்களை கலந்து விக்க ஆரம்பிச்சட்டாங்க தோழி வந்து பா பாத்தீங்கன்னா நல்லதும் கெடுதலா போயிட்டு தோழி
ஆமா அப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் நல்லா அருமையா சொல்லிருந்தீங்க நல்ல விஷயம் அப்டின்னு சொல்லி விக்கக்கூடிய ஒரு நல்ல பொருட்கல வியாபார நோக்கத்தோடு நல்ல விஷயங்களை கெடுதல் கெ இது நல்லாவே வி க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஏன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக் ஒவ்வொருவரும் விற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இத வாங்கி சாப்பிடக்கூடிய இதுல வந்து நம்மளுடைய குடும்பமும் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் இதுல வந் சாப்பிட சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு இருப்பாங்க அப்படின்னு நெனச்சி அந்த பொருள வித் ட்டாங்க அப்டின்னாக்க கண்டிப்பா வந்து யாருக்குமே பெரிய அளவுல எந்த பாதிப்பும் ஏற்படாது ம் ஆனா நம்ம என்ன நம்ம என்ன நெனைக் கிறோ திரும்பவும் நம்ம அந்த பழைய பொருட்கள வாங்கி நம்ம சுத்தமா நம்ம ஒடம்புக்கு நல்லா இருக்கு ஏன்னா நம் தாத்தி பா தாத்தா பாட்டி எல்லா நல்லா இருந்தாக்கு காரண ம் வந்து அந்த காலத்தில பயன்படுத்திட உணவு வகை கள் அப்படின் சொல்லிட்டு நம்ம போய் வாங்கி சாப்படுறோம் ஆனா அது என்ன ஆகுது அப்டின்னா அது நல்ல விஷயங்கள் தா ஆனா அது வந்து விற்கக்கூடிய வியாபாரி கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட அத வித்தாங்க அப்டினா யாருக்குமே எந்த பிரச் அவங்க விறக்கக்கூடிய பொருள் அதாவது அப்ப உள்ள காலத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சலா பதனி வந்து ஐம்பது காசு இருபத்தஞ்சு காசலா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆ ஆனா ஆனா வந் து இப்ப உள்ள த காலகட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இப்ப வந்து ஒரு நா இப்ப இப்ப இடையில கூட நாங்க வாங்கி சாப்பிட்டோ என்னோட குழந்தைகளுக்கு நா வந்து சொல்லியே வாங்கி கொடுத்தே இதெல்லா வந்து அ அம்மாவோட கா அம்மா வந்து சாங்கி சாப்ட்டுருக்கே சின்ன புள்ள சாப்ட்டுருக்கே நல்லா இருக்கு சாப்ட்டு பாருங்க அப்டி செரியா உங்களுக்கு வாங்கி கொடுத் தே ஆனா அத வாங்கி குடுக்கும்போது ஒரு பயத்தோடையே வாங்கி கொடுத்தே ஏ பிள்ளைங்களுக்கு ஒடம்புக்கு அந்த ஒரு பயம் எ ல்லாம அ வந் வ வராங்க நம்ம தெருக்கள கொண்டந்து விக் க்கராங்க அப்டினா நம்ம பயமில்லாம வாங்கி சாப்ட் ட காலம் போக இப்ப எ கொழந்தைகளுக்காக அத் ஆமா அது எ குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பயம் நிறைந்த ஒரு பொருளாதா நா வந்து அவங்களுக்கு நா அறிமுகப்படுத்துறே சோ நா சொல்லிக்கிட்டே இது என்ன ப்ப ஒண்ணு பண்ணுமோ தெரில ஏன்னா இப்பல்லா சுண்ணாம்பு கலக்கறாங்க அதனால இது வந்து கொழந்தைக்கு போய் சேருவா அப்டின்னு பயந்துகிட்டே கொடுத்ததுனால என்னுடைய என்னோட கொழந்தைகளுமே ஆ இது வந்து நல்லா இருக்குமா இது சாப்லாமா அப்டின்ற ஒரு ஒரு அச்சத்தோடையே சாப்ட்டாங்க அப்டின்னுதா தோழி சொல்லனு ஆ அது இரு
இருக்கறதெல்லா கலந்தா புள்ளைங்களோட வயிற்றுக்கு வந்து உபாதைகள் குடுக்க ஆரம்பிச்சுரு பாத்தீங்கன்னா வெயிலு வேற அதிகமா இருக்கு இது இதோட இந்த வேதிப்ப பொருட்கள் அதிகமா கலந்து சாப்ட்டோனா வயிற்று உபாதைகள் வேற அதிகமா வந்துரு தோழி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வயித்துக்கு ஹே தேவையில்லாத ஒரு பிரச்சன ங்கள வந்து ஏற்ப் படுத்தி விட்டுமோ அப்டின்ற ஒரு பயத்துலதா நம்ம வந்து கொடுக்கறோ அப்ப உள்ள பதனிகள் இது தா நம்ம சாப்டோ அப்டின் பாத் பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம வந் சும்ம ஏன்னா உள்ள பொருளுகளா சொல்லிட்டு போட்ட அப்படின்னாக்கா நமம வெய் அப்டின்றதுக்காகதா அப்ப வந்து பதனியா இருக்கு அப்பறமா இந்த பணங்கள்லாருக் அல்லது தென்னங்கள்லா இருக்கட்டு அதுப் வற உணவுகருந்து வெயில் காலங்கள்ல அதிக பயன்படுத் ராங்க அதாவது வெயில் வெயிலோட சுட்டு தணிக்கிறதுக்காக சா சாப்புட்ட குளிர்பானங்கள் ஆனா இப்போ இப்ப உள்ள கால கட்டத்த அப்டின்னு பாத்தீங்கனா வெஸ் சாப்ட்டாவே நம்ம ஒடம்புக்கு ஏதாது பண்ணிடுமோ அப்டின்னு பயந்து சாப்டக்கூடிய ஒரு சூழ்நிலைலதா இப்ப நம்ம இருக்
ஆமா தோழி இதுலயு இன்னோனு என்னன்னா தோழி இந்த நொங் குனு ஒண்ணு சொல்வோமில்ல தோழி நீங்க சாப்ட்ருக்கிங்ளா தோழி? அதுவு பாத்திங்கன்னா இந்த வெய்யில் காலத் துல வந்து ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியான உணவு தோழி வந்து எந்த ஒரு ரசாயனமு கலக்காத இப்போதைக்கி நம்ம சாப்படறதுக் ஏத்த ஒரு ப்ளஸ் வெயிலுக்கு இதமான உணவுன் சொன்னிங்கனா அந்த நொங்கு ஒண்ணுதா தோழி நா வந் து சாப்பட்றது வந்து பாத்திங்கன்னா மற்றதெல்லா பாத்திங்கன்னா அவ எல்லாத்தையுமே வேணான்னு ஒதுக்கிட்டோ தோழி ஏன்னா எதுல என்ன பொருள் சேப்பாங்கனே தெ சொல்ல முடி யல இது மட்டுந்தா நம்மோ வயல் ஓரத்திலயோ ரோட்டோரத்திலயோ இருக்கனால வெட்டி கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அத வெட்டி குடுக்கறனால அத மட்டு நம்பிக்கையா சாப்பட்றோ தோழி வந்து
அ நிச்சயம் ஆ நிச்சயமா இப்ப அது அந்த நுங்கு அப்டின்றது ஆ ஆ ஆ இப்ப அது ஒரு நல்ல உணவகம் அப்டின்தா சொல்லனு ஏன்னா இந்த கோடை காலத்துல அதிகமா நம்ம வந்து சாப் டே ஆகணு. ஏன்னா அந்த நொங்குல இருந்து வரிக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே கொழந்தைகளுக்கு மேல வந்து இந்த வெயில் காலங்கள்ல வரு அப்டிந்த பருக்கள் மீது கூட சொ சரியாயிடு அப்டியல்லா சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே. அப்போ ஆமா அப்ப பாத்தீங்க அப்டின்னா இந்த நொங்கு சாப் ப்ட்றதுங்கறது நல்ல விஷ் அது வந்து நல்ல உணவுங்கறத சொல்லலா. அதே சமயத்துல இத கொண்டந்து விக்க கூடிய அந்த வியாபாரிகள் அதயே அத என்ன பண்றாங்க அப்டின்னா ஆ நம்ம வந்து அத கொஞ்சொ கவனமா நம்ம வந்து அத வாங்கிட்டு வந்து சாப்டணு அப்டின்னு நா நெனைக்கறே. ஆ என்ன காரணொ அப்டின்னா அவங்க வெட்டம்பொழுது ஆ நம்ம பக்கத்துல இருந்து வெட்டி புதுசா வாய்ன்டு வந்து சாப்ட்டோ அப்டின்னா நம்மக்கு ஒடம்புக்கு வந் து எந்த பிரச்சனையு வராது. ஆ ரெண்டாவது வாங்கிட் வந்து அவங்க வெட் வெட்டி குடுத்தாலும் அத வாங்கிட் வந்து ஒரு மொறைக்கு இரு மொறை நல்லா கழுவிட்டு சாப்ப ட்டம்னா அப்டின்னம்னாக்க அ தேவையற்ற ஒரு இந்த பிரச்சனையு வராம பாதுகாக்றதுக்கு ஒரு நல்ல சிறந்த வழிபாடா இருக்கு நெனைக்கறே. என்ன காரணம் அ என்ன காரணம்
விட அந்த பனங்காவா வந்து வாங்கி வந்துட்டு வீட்ல நம்மளே வெட்டி சாப்ட்டோன்னா இன்ன அ ரொம்ப நல்லது தோழி. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வெட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர சூழல், தூசு, மாசு எல்லா படு பாத்தீங்ன்னா. அத இன்ன தவிர்க்கணும்னு நெனச்சீங்ன்னா முழுசாவே அந்த பனங்காயாவே வாங்கி வீடு வந்து வீட்ல நம்மலான ஓய்வு நேரத்ல பாத்தீங்ன்னா வெட்டி குடும்பத்தோட ஒக்காந்து சாப்ட்டிங்கனா இன்னு நல்லாருக்கு தோழி. அத எடுத்து அந்த கைய வெட்டுணோ அப்டி சாப்பட்றது வந்து நம்ம கொழந்தைகளுக்கு நம்ம சொல்லி குடுத்தா மாரீயு இருக்கு தோழி. அப்பேல்லா பாத்தீங்ன்னா அதுல வந் து ஒரு து ஏ குத் ஓட்ட போட்டு ஆ டயர் மாரி ஓட்டிருக்காங்க தோழி நா அதல்லா பாத்திருக்கே தோழி வந்து இப்ப ஆ அந்தைய காலகட்டத்துல வந் து கொடையினாலே சொன்னீங்கன்னா பனங்கா நொங்கு ஏழ்நீரு தர்பூசணி பழங்கறது இப்ப கூடதா வந்தது தோழி இது ரெண்டுல்லா பாத்தீங்கன்னா வெயில்கான உணவுன்னு சொல்லுவோ பாத்தீங்ன்னா தோழி
ஆமா கண்டிப்பா அதாவது நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா பணங் காயாவே வாங்கிண்டு வந்து அத வெட்டி நம்ம வீட்ல உள்ள கொழந்தைகளோடயு நம்ம உக்காந்து சாப்ட்டோ அப்டின்னாவே அது ஒரு நல்ல உணவாவே போயிடு நமக்கு அ என்ன காரணோ அங்கேயே வெட்டி கொண்டுட்டு வருது ஆமாங் நிச்சயம் அங்கிருந்து வெட்டி வாங்ட்டு வரோ அப்டிங்கும் பொழுது அ மாசு படுது அப்டின்றத காட்டிலும் அ இப்ப ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அதாவது நா இது இந்த விஷயங்கள நா வந்து கண் கூடா பாத்துருக்கே அ வெட்டும் பொழுது தெரியாம அவுங்களுடைய கைகள்ல சிறியதளவு ஓர காயம் அது அப்டின்னாக்க அந்த ரத்த கறை அப்டின் டுறது வந்து அந்த பனங்கா ஓட சேந்துறது அ சோ அதனால பாத்தீங்க அப்டின்னா நறைய வ வந்து ம் நமக்கு தேவையற்ற ஒரு காச குடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைய போய் நம்ம வாங்கிட்டு வரோ
ஆமா ஆமா ஆமா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப் பா தோழி
அ ஆமா அதனால நம்ம வந்து நம்ம வந்து காயா வாயின்டு வந்து நம்ம வீட்ல வெட்டி நம்ம சாப்புற்றதே வந்து ஒரு நல்ல செயல்பாடா இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே தோழி
இப்போதைக்கு நாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா பனங்கா வந்து வாங்கிட்டு வந்துருவோந் தோழி எனது கணவர் வந்து அவங்க வெட்டி குடுத்து சீவிகுடுத்து நா என் மகன் மூவருமே வந்து சாப்புடுவோ தோழி ஏன்னா அவங்க வெட்டி வாங்கி ட்டி வரப்ப அது வந்து பாத்தீங்ன்னா தண்ணி எல்லா இன்னொன்னு கீழ ஊத்திடுது தோழி ஆ அதனால பாத்தீங்கன்னா தோழி கேக்குதா ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி